சொல்லுப்பா அ அ அதாப்பா இல்ல இது இது இது ம் கோர்ட்டுக்கே நம்ப போ வேண்டாமா
ஓகே
அ அப்ப இந்த ஆன்லை ஆ ஆன்லைன்ல க்ளாஸ் ஸ் எடுக்கறாங்கல்ல
ஓகே ஓக்
ஆ அதே மாறி ஆ ஆன்லைன்ல ட்ரை பண்றாய்ங்களா க்ளாஸ் எடுப்பாங்கலா கோர்ட்டு மாரி வீட்ல இருந்து இது மீனா சித்தி சொல்லுது
அத இந்த மாரில்லா பண்ணி ட்டு கடசில எங்கள
ம்
பாத்துட்
விட்டு விட்டு கேக்குது ம்
அன்னைக்கே சொல்லி வெஷ்ட்டா
என்னது விக்கே சொல்லிருச்சா ம்
ரிப்பேர் பண்ணிட்டு வாட்ஸாப் அனுப்பிவுடு அப்டின் சொல்லிடிச்சா கம்பெனிக்காரனுக்கே போன பண்ணி அவைங்களுக் ப்டே எடுத்துக்க சொல்ற மாரி பேசிரிச்சா ஆனா அந்த இருவத்தொன்னாந் தேதி கோர்ட்ல ஆஜர் பண்ணனுமா இந்த செல்போன் கோர்ட்ல அ அப்டின் சொல்லுச்சு சித்தி ஏப்பா என்ன காலம் போன போக்குல எல்லாமே சின்ன சின்ன இதெல்லா இதுல போட்டு உட்டாய்ங்க போல கொஞ்ச
ஓகே ஓகே ஆ
கூட்டத்த வந்து சே வேண்டான்னு போட்டுபுட்டு சாதார் ண கேஸல்லா இது
சேரி பாப்போ அதா இந்த மாரி ஒரு கார் வாங்கன க்கே அம்போனு விட்டு போய்ட்டீங்க இதுல வேற புள்ளைய எல்லாரையு வந் து கோயமுத்தூர்ல விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போய்ட்டா யாரு பாக்குறது
போகாதப்பா உன்ன அம்போனு விட்ருவான்பா நீ இங்க இருப்பா அப்படிங்கிதா என்னடா சின்ன புள்ளை மாரி அந் மாரி சொல்லுது ஏ மக வேல பாக்கு நானு‌ வேல பாப்பே எதா பாத்துக்வோன்கா என்ன பண்றது அவர நம்பி போய் தானே ஆகணு அப்டின் சொன்னுச்சு நல்லா போங்க விசாலி சம்பாரிப்பா இங் க இருவதாயிரோ சம்பார்ச்சா அங்க நாப்பதாய்ரோ சம்பாதிப்பா அதுதானே
ம் அப்ப போற ப்ளான்ல இருக்காகளா எல்லாரு
ஏனா சந்தோஷ அங்க காலேஜில சேத்துட்டாகல
ஒ செரி செரி
ம் அவனுக்காக போறாகபோலர்க்கிப்ப
சேரி
ம் அது துதா சொன்னே நானு என்னப்பா நீயு போறேங்கிற அப்னு அத்த மொதல அது வீடு புடிக்கட்டு அட்டுவான்ஸ் குடுக்கட்டு ம் ம் அம்பதாயிரமா அட்டுவான்ஸ் ஆ நம்ம அதுதானே கூப்புடுது அதுவே எல்லாம் பண்ணட்டு பண்ணி இன்னிட்டு கூப்புடைல போவோக்கா இதுல என்ன இருக்கு அப்டின்னு சொன்னுச்சு சே ரிப்பா விசாலு சம்பாரிக்கா குடுக்கறதுனாலு நா அத குடுத்துருப்பே அப்டினு சொன் சேரி சேகு ஒனக்கு இந்தளவுக்கு துணிச்ச இருந்தா பரவாயில்ல ஆ தெரிஞ்சு தெரியாத ஊர்னா பயோ இதுகளுக்கு இப்டி கீழக்கரையில இருந்ததுனால இதுகளுக்கு பழக்க இப்ப டவுனுக்குள்ள தானே இருக்கு கிராமத்துலேருந்து போனா தானே பயோ ம் இதுக டவுன்ல தானே இருக்குக டவுன்ல அதே நா சொன்னே ஓ புருஷ் ஷ எங்கள வேண்டானு நெனைக்குது உங்க வீட்டுக்கு நீங்க கோயமுத்தூர் போனீனா பத்து நாள் வந்து நாங்க இங்க டேரா போட்டுருவோ அத சுத்தி பாக்குறோ இத சுத்தி பார்குறோம்னு டேரா போட்டு அங்கேயே இருந்துட்டு பத்நாள் சென்டுதா வருவோ ஓகேயான்னு கேளு மகேஸுட்ட கேள்வி வர்ணு வீடு பக்கத்துல இருக்க தானப்ப நமக்கு கிட்ட கிட்டக்கு வந்தர்லா ஆ ஒடனே ஒடனே வந்துரு வீடு எட்டி இருந்துச்சுன்னா திருப்பி வர கொஞ்ச டிக்கெட் ரிட்டன் டிக்கெட் ரெண்டு சேத்து தான கொண்டு போவோ ட்ரெயினுக்கு
ம்
அப்டி ம்
அதெல்லா இல்லம்மா அவன் முத்தழகு கோயமுத்தூர்ல வேல கெடைச்சு அங்க இருக்கான் போல அதனால எல்லாரு நெனச்ச போறா
அது சித்தப்பாக்கு தெரியாதே சித்தப்பாக்கு தெரிஞ்சா போறாக
அதெல்லா கூட்டுக் களவாணி எல்லாரு ஒன்னு சேந்துட்டாக நீ வேணா பாரு அவன் அங்கேதா இருப்பா ஆ எல்லாரு ஒன்னு சேந்து ஆ ஆ அங்கேயே எல்லாரு ஒன்னா இருப்பாக அங்கேயே வந்து காதுங்காது வச்ச மாரி கல்யாணத்த முடிச்சிரு சித்தி நீ வேணா பாரு இதா நடக்கு
அதனால அம்மாக்கிட்ட வசூல் பண்ற க்கானா பத்திரக்க அடிச்சு வரு சித்தி
ஆனா இங்க வசூல்லா வசூல் ஆனா பண்ண முடியாது நீ நீ அங்க அவனுக்கு கல்யாண பண்ணணுன்னு நெனைச்சின்னா மாமா ரெண்டு பேருக்கும் புடிக்காது
ம் ம் ஆனா நா இப்பயே சொல்ட்ட அங்க நாங்க எதுவு பண்ண மாட்டோனு
ஆ அப்டி போடு ம் இதெல்லா எப்ப சொன்னாங்களா
அது சொன்னப்ப பேச்சு வந்துருக்காதுல்ல அப்பேயே சொல்லிட்டாய்ங்களா நாங்க பாத்து பாக்குறன்னா உங்களுக்கு பண்ணுவோ இல்லேன்னா நீங்களே பண்ணிக்குங்க
நீங்களே பண்ணிக்குங்க நாங்களா வரமாட்டோ போ மாட்டோனு சொல்லிட்டாவளா
ஆமா ஆமா வர மாட் போ மாட்டோன்னு சொல்லி வேவல் தேய்ங்கலா சேரி போங்கத்த என்னமோ பண்ணிட்டு போங்க நா அப்டிதா மாமல்லா இப்டி அண்ணங்கல்லா இப்டி சொல்றாய்ங்கப்பா நீ அப்பில்லா பண்ணப்பா எப்பயாது நீ மாப்ள பாருப்பானு சொல்லுது
ம் அதுக்கு சித்தி என்ன சொன்னுச்சு
இல்ல பாப்பம்மா நா ரெண்டு ஒரு வருஷ எங்க வீட்டுக்கார் டைம் குடுத்துருக்கால ரெண்டு பேரு எப்படி இருக்கான்னு பாப்போம பாத்துட்டு அப்புறோ பண்ணுவோமா அப்டின் இங்க இங்க விவேக் வீட்டுல வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காய்ங்க.
ம்
ஒரு ரூம்பு ரெண்டு அற அ ஒரு பத்தி அப்படியே அவக அவக வீட் டுக்கு பின்னாடி ஆப்போசிட் அப்படி கட்றாங்க
சேர் சேரி ஆமா பின்னாடி கட்டி இருந்தால நானு ராமகிருஷ்ணாவு பாத்துட்டு
ஆ ஆ அ ஒருவேள கல்யாணத்துக்கு பேசிச் சி முடிச்சுட்டு கட்டுறாகலா என்னான் தெர்ல ம் அவன அங்குட்டு வச்சிட்டு இவக இங்கிட்டு இருப்பாகல்ல அது
ஆ ஆமா
அப்டி நல்லா கூட இருக் க்கலாம் அதனால பாத்துச்சு சேரி கட்டட்டும் அப்டின்னு அந்த பொம்பள லம்பாடி பொம்பள எப்படி விசாலி போய் இருக்க போதுன்னே தெர்ல ஆஹ அதுக்கு ம புடிச்சிருந்தா ஓகேதே மயன புடிச்சிருக்கதுனால மருமோவள புடிக்கு உங்ளுக் நல்லா வச்சிருந்தா நம்ம என்ன பண்ண போறோ
அது அவங்கவ்ங்க தலையெழுத்து இதுக ரெண்டு ஒழுங்கா ருக்கணு அதுதா முக்கியொ இவே சும்மா வீம்புக்கு லவ் பண்ணிட் திரியுறா
இருந்தாலு இவ்வளோ நாளைக்கு இருக்கானப்பா ஒழுங்கா இருக்கானப்பா
ம் ம் தெரியலையே யாரு யாருக்கு யாரு எப் ப்படி மாறுவாங்கேனு யார்க்கு தெரியு
இல்ல இவ்வளோ நாளைக்கு மாறாம தான ஏ ஆனா ஆளே மாறிட்டேன்ப்பா முன்னாடி இருந்த முத்தழகு மாரியே இல்ல ஹேர் கட்டிங் எல்லா மாத்தி கித்தி ஆளே மாறிட்ட ம் அது உயரமா வாட்ட சாட் ! ! ! ! ! ! ! ! ! !
ம் ம்
நீட்டா இருப்பயா முத்தழகா இது அப்டின்னு கேக்குற மார்ருக்கு
ம் ம் ஆனா என் என்ன வேல பாக்குறா இப்ப
தெரியு அதெல்லா யாருக்கு தெரியாது ஆனா இப்ப ரெண்டு மாசமா வந்து வந்துட்டு போறே
ம்
ம் வந்து வந்துட்டுத போறே ம்
தெரியல எங்க என்ன பண்றா என்ன செய்றான்
யாருக்குன் தெரியல ஆனா நாயு வந் து இங்கிட்டு வேலைக்கு போறனால தெரியல ஆ அவனு ம் னு வேலைக்கு போறே இவனு வேலைக்கு போறா வேல பாக்குற ஆனா மாசத்துல இல்லாட்டினா ரெண்டு ஒருக்கா
ம்
ட்டா போல இருக்கு கூடி பேசைல இவனுக்கே தெரில தாக்க எப்டின்னு தெரியலத சீனுக்கே தாக் அ தாக்க எதுவு தெரிலத ஆனா இவிங்க இப்டி பண்ணாங்கன்னா நமக்கு எப்டி தெரியு
ஆமா என்னமோ பண்ணிட்டு போறாங்க தேவயில்லாம நமக்கு எதுக்கு பேச்சு
அதா சேரி நமக்கு வாங்க நீனு தீவாளி கழிச்சி வாறேம்ட்டுருக்க அக்காவு‌ இந்தா ட்ரை பண்ணுது அதுக்குல்ல தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா கெடைக்கணு
ஆ கெடச்சிரு கெடச்சிரு
ம்
இது லெட்சுமி இங்கதா இருக்கா
எத்தன நாளைக்கு இங்க இருக்குமா
காலேஜ் தொறக்குற வரைக்கு இருக்குமா அடுத்த மாசத்துலயு காலேஜ் காலேஜ் இருக்குமா ஆ அவ எல்லாரோடயு நல்லாதா பேசுது நல்லாதா பழகுது அந்த புள்ள அது அவுக அம்மாக்காக பாக்குதுன் நெனைக்கிறே
ஆ ஆ ஏ இது முடிவு எடுக்கலாமே நா இங்கயே இருக்கே எல்லாரு கூடயு
அது அவுக அம்மா மிரட்டி வச்சிருக்கேப்ப நா சின்ன பிள்ளேலருந்து ஒன்னய வளக்குறே பண்றே செய்றே நா சொல்றதே நீ கேட்கணுன்னு மிரட்டி வச்சிருக்கே அப்பறோ அது இன்ன வரைய இன்ன வரையு அவுக அப்பாட்ட பேசவே இல்லையே அது பேசுனா தானே ஆ இன்னம் பேசல அவுக அப்பாட்ட பேசல எங்க அப்பனா அப்டின் கேக்குது
ஆ அந்த அளவுக்கு அவுக அப்புடி சொல்லிவச்சுருக்காக
அது போட்டு மிரட்டி அப்பான்னே கூப்டலயா அ அதுனால சிந்தாமணி ராமணி யாருமே இதோட நெம்ப பேச மாட்டேங்கிறாங்களா அன்னைக்கு பாத்துச்சு ஆ பா அப்பறோ சித் தி சொன்னுச்சி நீ அப்பான்னு ஒங்க அப்பாட்ட நீ உருகி பேசிப்பாரு உங்க அத்தை எல்லா உன்னய தாங்கி
எனக்கு அது வேண்டா தடுக்கவு வேணா அப்டி சொல்லிருச்சா சேரி இருமா ஒரு நிமிஷோ கூப்ட்றே ம் அந்த போட்டோ அனுப்பு பாத்துட்டு கூப்ட்றே
இந்தாந்தா இந்தா பேசுறே